ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்
ஆ இவ்ளோ நேரமாயி தூங்கல
புரில
இன்னு இவ்ளோ நேரமாயு தூங்கலன
தூங்கல்
நீங்க நாலயா இல்ல எப்போமே இப்டிதானா
எப்போமே இப்படி தா ஸ்கூல் டைம்னா ஒரு ஒன்னு ஒன்ட்ரைக்குல தூங்கிருவ லீவ்னா ஒரு மூண் மணிக்ல தூங்கிருவ
எப்ப எத்திப்பீங்க
ஸ்கூலுன்ச்னா ஸ்கூல் டைம்ல எந்துர்ச்சுர்வ லீவுனா ஒரு ஒம்போது மணிக்குள்ள எந்திருச்சுர்வ ஒம்போது எட்டு மணிக்குள்ள
ம் ம்
ஏமா வெளிய ஆலைக்கர போவ்ணு
ம் ஓ அது தூக்கமே செரியா வராது
புரில
தூக்கமே சரியா வராதுன்
தூக்கமே தூக்கமே வராதுங்குறீங்ளா
யே சரியாகாது ஒரு ஆர் மண் நரோ தா தூங்குற
என்ன கொழ்ந்த பழகிரிச்சி
ம்
இப்ப இவ்ளோ நாள் உண்மேலே கரெக்டா தூங்கிட்ருந்த இந்த பெர்நா வந்துச்சுல இந்த பெர்நா ஃபஸ்ட்டு எது முப்பது நோம் பிடிச்சோம்ல்ல
ஆமா
அப்போ ஒரு மூணு நாளா இந்த கரும்ம கழு கூட சுத்தி சுத்தி ஒரு மூண் நாளா தூங்குதேகே லேட் ஆய்டுச்சு அன்னையில இருந்து அன்னையில இருந்து தூக்கமே வரல தூங்குறதுக்கு டெய்லி லேட்டாது தூங்குனாலு தூக்கோ வர மாட்டேக்குது
எதுக்கு கரும்பு கடைக்குள்ள சுத்திட்ருந்த
அதா அன்னைக்கு இங்க கரும்பு கட ஃபுல்லா இது ஸ்டால்லா போட்டு விடிய விடிய இருந்ச்சு இல்ல இது ஃபுல்லா கடைலா தொறந்து எ நெறைய ஸ்டால்லா போட்டு கரும்பு கடயே ஜேஜேன் இருந்ச்சு அதுக்குள்ளதால சுத்திட்ருந்தே
அதா ஒன்னு தெரியாது நா வந்து எப்போ அன் இதுக்கு முன்னாடி ஒரு பெருநாள் வந்ச்சுல அப்பவே வந்து நா அந்த ட்ரெஸெல்லா எடுத்திருந்த அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டே
ஆமால இந்த பெர்நாள் முன்னாடி வந்ச்சுல அந்த பெர்நாள் தா சொல்லிட்ருந்த
உம்ராக்கு முன்னாடி வந்ததா
ஆமாங்க்கா நுப்பது நோம் நுப்பதுநோம்பு முடிச்சோனே வருமுலங்க்கா
ம்
அது வேணாங்க்கா
அங்க அங்க ஃபுல்லா ஜேஜேன் இருந்துச்சு
நைட் பதினொரு மணிக்கு மேலதா எல்லாரு வருவாங்க செரியான கூட்டோ ஒரு சிலர் மு மூண் நாள் நால் நாள் போயி பழகி அப்டியே தூக்கோ வராமாய்டுச்சு எங்க தூங்குனாலு தூங்கவிட மாட்டேங்
நா அந்த கா நா அந்த எடத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வரல நா வந்து எங்க ஏரியாலே ஒரு ஒரு அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கனா வேற ஒரு ஸ்டேட்லருந்து ட்ரெஸெல்லா எடுத்துட்டு வந்து விக்கிறாங்க
ஆமா எங்கம்மாவு அந்த மாரிதா வாங்குவாங்க
ஆ எங்க நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்குறவ்ங்ளா
ஆமா
எட்த்துனு வந்துகிங்ளா
அங்க உங்க உங்க தம்பியோட க்ளாஸ்ல ஒரு பைய படிப்பால்ல
ஆமாம்மா
அவ்ங்க அம்மாக்கிட்ட
ஆ நாங்களு அங்கதா எடுப்போ
அங்கயு எடுப்பாங்க அப்ற இங்க இங்க எங்க அம்மாக்கு தெரிஞ்சவ்ங்க இங்க ஒருத்தவ்ங்க இருக்காங்க அவங்கிட்டயு வாங்குவோ
நாங்க வந்து இப்போ ஒரு மோஸ்டா ஒரு நாலஞ்சு பெருநாள் தொடர்ந்து அங்கதா எடுத்தோன் நெனைக்கிறே
ஆ
வெற்றது அளவே இல்ல
செடுக்கனா எப்பயாவ்து எடுப்போ எடுத்தே ரொம்ப நாளாச்சு
என்னது
ட்ரெஸ் எடுத்துதா ரொம்ப நாள் ஆச்சு
ம்
கடைசியாதா ஃப்ரெண்ட் ஒருத்தவரு ஊருக்கு போயிட்டு வந்தானா
ம்
அந்த ஃபேபேமஸ் ட்ரெஸ்ல்லாம்
ரெண்டு வாரத்துக் ஒரு ஊர் போய்ட்டந்தா
நா பத்து பிச்சேக்கா
ஆமா
ஆ
அ கொஞ்ச ஊருக்கு போயிட்டு வந்தோ அங்கெ ஃபம் ட்ரெஸ்ஸ ஃபேமசு அதனால ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோ
ம் எல்லாமே புது மாடல்
புரில
எல்லாமே தான் புது மாடல் எல்லாம் வந்து வந்து இறங்கும்
ஆமா
ஆனா இங்க எடுத்த விட அங்க வந்து காசு அதிகமா இருக்கும்
ஆ அங்கதான் அதிகமா கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க
நா போன இடத்துல அவங்க சரியான காசு அதனாலதான் நாங்க இன்னு எடு க்கறதும் இல்ல இந்த எப்பவுமே அங்க இருந்தா எடுப்பேன்
அங்க அந்தலைன்லயே ஒரு ஆயிர கடைக்கிட்ட இருக்கும் சொன்ன
ஒரே ஒரு தடவ போய் எடுத்தேன் அங்க எப்ப நா ஒரு எட்டாவ்து படிக்கும்போது அங்கருந்து எடுக்கணும் அங்கருந்து எடுக்கலாம் அப்படின் சொல்லி எங்க அம்மாவும் எங்க அத்தாவும் நா எனக்கு டிரஸ்சே வேண்டாம்னு சொன்னேன் ஆ எங்க அம்மா எங்கத்தா இல்ல இங்க டிரெஸ் எடுத்து பா்கக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கூட்டிப்பொய் எடுத்தாங்க ஆனா எனக்கு எனக்கு அந்த டிரெஸ் அவ்வளவோ புடிக்கல ஆனா எங்க அம்மாக்கு எங்க அ த்தாக்கும் நல்லா பிடிச்சிருச்சே அப்ப செரின்னு சொல்லிட்டு நா போய் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா அதுக்கு நல்லா காசு
அதுதானங்கா பிரச்சன எனக்கு புடிச்ச ட்ரெஸ் எங்க அம்மாக்கு படிக்காது எங்க அம்மாவ்க்கு பிடிச்ச ட்ரெஸ் எனக்கு புடிக்காது அதுக்கப்புறம் துணிங்க துணி கடைல சண்ட வரும்
நா வந்து நா வந்து ஒரு ட்ரெஸ் படிக்கேன்
ஆ
அதுதா வேணும்னு அடம்ம்புடிச்சு எடுடுத்தேன்னு வச்சுக்கோ ஒரே ஒரு தடவதா போடு அதுக்கப்புறம் நா அத போடவே மாட்டேன் ஏன்னா அது போட்டா எனக்கு நல்லா இருக்காது ஆனா எங்க அம்மா வந்து ஏதோ ட்ரெஸ் எடுக்கும் அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல புடிக்கவே செய்யாது எடுக்கும் போதே அ புடிச்சவே செய்யாது அப்புறம் எங்க அம்மா வந்து ஆ எடு எடுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லும் போது நா எடுத்துட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் அந்த டிரெஸேதா போடுவே சும்மா சும்மா அந்த ட்ரெஸ் போடுவே ஏன்னா அது நல்லா இருக்கும் எப்பவுமே செட் ஆனதில்ல எங்க அம்மா சொன்ன அது கரெக்ட்டா இருக்கும்
நைன்த் வரைக்கும் எங்க அம்மா சொல்றதுலாம் எடுத்து எடுத்து போடவே பிடிக்க அதுக்கு டென்த்ல தான் எங்க அம்மா ஒரு கடைக் எனக்கு பிடிச்ச கடைக் கூட்டிட் போய் எடுத்துட்டு இருக்கு
ம்
இந்த வருஷம் நம்ம எங்கய போவோ பிளான் போட்டிருக்காங்க ஸ்கூல்லா
எங்க
டூர் எங்கயோ ரெண்டு நாள் அந்த மாதிரி போகலாம்னு பிளான் போட்டுருக்கோ
யாரு எங்கயாவ்து போலாம்னு
ரெண்டு நாள்
நான்லா எவ்வளோ கெஞ்சுனே தெரிமா ரெண் நாள் கூட்டிட்
நீ நீ சேர்ட்டில்ல கேட்டுல்ல பசங்கள கேட்டு முடிவு பண்ணிகிட்டுதா சேர்ட்ட கேக்கு
ஏ நாங் சார்ட்ட கேட்டோ
அ
சார்ட்ட கேட்டப்போ அதெல்லா நீங் கனவுல கூட நெனைச்சு பாத்றாதீங்கமா அப்டின் சொல்லி சொல்லிட்டாங்க.
பாம் ஆனா கேள்ஸ்க்கு எப்டி தெர்ல பாய்ஸ்தா கேக்கற சொல்லிட்ருந்தாங்க.
ம் கடைசில சேரி எங்கியாது கூட்டிட் போவாங்க அப்டி நென்ச்சா எங்கிமே கூட்டிட் போல எங்ள.
அ அ போற மார்ருந்தா இந்த வருஷ கடைசிக்குள்ள போணு ஜ ஜனவரிலியல்லா போவ் முடியாது.
ம் அது ஸ்டாடிங்ல வரிக்கு நாங்க ஸ்டாட்லிங்லிந்தே வந்து கடைசி நேரம் ஆயிட்டா ஃபுல்லா படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ற மார்ருக்கு அதனால ஸ்டாட்டிங்லியே கூட்டிட் போய்ருங்க போய்டுங்கன் அவ்வளோ சொன்னோ. ஆனா கூட்டிட் போகவே இல்ல நம்ம ஜனவரிக்கு அப்புறந்தானமா எப்புமே வந்து நம்ம டூரல்லா போவோ அப்ப பாத்துக்கலா அப்ப பாத்துக்கலான் சொல்லி சொல்லி அப்புறோ ஜனவரி வந்த ஒன்னியே ப்ராக்டிக்கல்லு அது இதுனு அப்பிடியே போயிருச்
அவிங்கதா அப்பிடே பிராக்டிக்கலு சொல்லவாங்க அப்புறோ நோம்பு சொல்லுவாங்க அப்புறோ எக்ஸாமுன் சொல்லுவாங்க அதுக்குள்யே ஸ்கூலே முடிஞ்சு போயிரு.
ஆமா. அப்பிடி நாங்க அவ்வளோ கெஞ்சுனது எத்தன தட்டி டூருக்குன் எவ்வளோ தட்டி போய் ஆஃபீஸ் ரூமுக்கு முன்னா நின்ருக்கோ தெரிமா நாங்கல்லா. நெனச்சு பாத்தாலே வயித்தெரிச்சலா இருக்கு எனக்கு. அவ்வளோ கேட்ருக்கோ நாங்க கடைசி வரைக்கு செரி கூட்டிட் போவாங்க போவாங்க போவாங்கன் நம்பி நம்பி நம்பி கடைசி வரிக்கி கூட்டிட்டே போல.
சோ கூட்டிட் போனாலு இப்போ கூட்டிட் போன எடத்துக்கேதா கூட்டிட் போறாங்க.
ஆமா. பாருக்கேதா கூட்டிட் போறாங்க.
புரில.
தீம் பார்க்கே தா கூட்டிட் போறாங்கன்ன.
கொஞ்சோ நம்மவ சைட்சி சைட்சீன் மாரி கூட்டிட்போ நல்லாருக்கு.
சொல்றாங்க சைட்சீன் எல்லா போனா செரியாகாது ஏனா கால்லா வலிக்க ஆரம்பிச்சிரு ஃபுல்லா சுத்தி பாக்க வல்லா முடியாது.
அப்டி ஆனா நா வந்து இப்ப ரீசெண்ட்டா ஒரு எடத்துக் போனன்ல
ஆமா.
நா ஃபேமிலி டூரு
ஆமா.
அங்க அங்க போயே காலெல்லா அப்பிடி வலி. இத்தனைக்கு நாங்க பஸ்சுல ஒரு அஞ்சு நிம்ஷோ டான்ஸ் ஆடிருப்போ அவ்ளதா. அதுக்கு மேல வந்து சேரி நைட்டு ஆடிக்கலா அப்டின் சொல்லிட்டு நாங்க எல்லாருமே உக்காந்துட்டோ டேன்ஸ் எல்லா ஆடவே இல்ல சுத்தி பாத் துட்டு வரறதுக்குள்ளயே அப்பிடி கால்வலி. எல்லாத்துக்கு செரியான கால்வலி.
இங்க அதா தெரிஞ்சவனுங்க ஒரு மாசத்திக் முன்னாடி போய்ட்டு வந்தாங்க. மூவாயிருவாய்க்கு போய்ட்டு வந்தானுங்க ரண் நாளைக்கி.
சும்மா
நீங் போன எடத்துக்கு அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆய்ருவா இருந்தா நீ ஒரு நல்ல இடத்துக்கே பொய்ட்டு வந்துக்லா
வெள்ள சுத்தி பாக்கணு அந்த மாதிரி எல்லா ஆச இருக்காங்க காலுதா செரியான வலி ஆய்ருச்சு நடக்கவே முடில ஒவ்வொருத்தங் ஒவ்வொருத்தர தாண்டி தாண்டி நடந்துட்ருந்தாங்க
ம் இந்த ஸ்கூல் இந்த வர்ஷோ ஸ்கூல்ல கூட்டிட் போவாட்டி இந்த வர்ஷோ கடசில கன்ஃபாம் போயே ஆகணு
இன்னு
இங்கயே போனுதுக்கப்றோ எக்ஸாம் முடிஞ்சுட்டே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திருப்ப எங்கயா டூர் போனோ
போ இங்க சார் இருக்காங்கல்ல நம்மளோட ப்ரின்சுபலு
ஆமா
ப்ரின்ஸ்பல் வந்து கரஸ்பாண்டன்ட என்னது இந்த மாரி டூர் கேக்குறாங்க அப்டின் சொல்லி சொன்னப்போ கரஸ்பண்டன்ட் சொல்லியிருக்காங்க அ நீங்க வந்து அத எப்டிலாமோ அந்த பேச்ச விட்ருங்க டூரெல்லா கூட்டிட் போக வேண்டா பேசி அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா அப்டி விட்ருங்க அப்டின் சொல்லி அவருக் சொல்லிருக்காரு அத வந்து சார எங்கள்ட்ட சொன்னாங்க சா அ கரஸ்பாண்டட் வந்து இந்த மாரி சொல்றாங்க அப்டினு
ஆனா அவுங்ளுக்கு போட்டு ஒரு கோடிக் போய்ருக்காங்க
எவுங்ளுக்கு
டீச்சர்ஸ்க்லா
ஆமா அது என்ன நியாயோனே தெரில
கூட்டிட் போனா ஒன்னு எல்லாத்துக் கூட்டிட் போனு
ஆமா ஆ ரோம்ப டென்ஷனாகுது எனக்கு நாங்க போய்ர்க்கல